பல்க
ஹலோ
ஹலோ எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேங்க என்ன பண்றீங்க
தோ டீ போட வந்திருக்கே நீங் டீ போட்டீங்களா
ஆ வ நா பால் குடிச்சுட்டே டீல்லா குடிக்க மாட்டே வீட் ட்ல எல்லாருமே டீ குடிப்பாங்க நா மட்டு பால்ல அந்த பாதாம் அதெல்லா மிக்ஸ் பண்ணி ஹெல்த்தியா குடிப்பே
செரி செரிங்க இங்க கொஞ்சோ கரண்ட் நா டீ வந்து நார்மலாதாங்க பால் சூடு பண்ணிட்டு டீ தூள் போட்டு அதுக்கப்பறோ இஞ்சி வந்து நல்லா தோல் சீவி ட்டு நசிக்கி போட்டு ஏலக்கா வேணுன்னா போட்டு கொதிக்க வச்சி சக்கர போட் டு இன்னு கொஞ்ச நேரோ கொதிக்க வச்சி வடி கட்டி அதுக்கப்பறோ குடிச்சிப்போ
சேரி சேரிங்க உண்மையாலே இஞ்சியு ஏலக்கால்லா போட்றது ஒடம்புக்கு நல்லதுதா போட்டு குடிங்க நல்லதுதா
சேரி சேரிங்க நீங்க அந்த மாரி குடிக்க மாட்டீங்க பால் மட்டுந்தானா
இல்ல வெளிய எங்கயாச்சு போனா எப்பயாச்சு ஒரு தடவ அப்டின்னா குடிப்பே அதே பழக்கோ பண்ண மாட்டே ஏன்னா வந்து நம்ம பால்ல கலந்து குடிக்கிறது வந்து ஒடம்புக்கு நல்லது இல்ல தா சொல்வாங்க ஆனா எல்லா துக்குமே அது ரொம்ப பிடிக்கு நானுமே குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா எனக்கு ரொம்ப புடிக்க ஆரம்பிச்சிரு பட் அதுவுமே வந்து அடிக்ட் ஆக கூடாது அப்டின்றதுக்காக என்னக்காச்சு ஒரு நாள் பால் குடிப்பேங்க
சரி சரி சரி இங்க கொஞ்ச எங்கள்து எங்க வீட்ல கொஞ்சோ கரண்ட் ப்ராப்ளம் ஆச்சு அதா கால் பண்ண லேட்டா ஆயிரு ச்சி அத செக் பண்ண வந்துருக்காங்க மழ வரவே என்னாச்சின்னா ஏதோ ஸ்பார்க் ஆயிருக்கு லயன் வந்து
செரி செரி
சொல்லுங்க ஆ ஆமா இங்க மழ அங்க
ஆ இங்க எதுவு இல்லங்க பக்கத்துலதா இருக்க மாரி இருக்க ஆனா மழ எதுமே இல்ல போல
இப்ப வரலைங்க மதியோ வந்தது இப்ப மூடிட்டு இருக்கு அங்க சுத் தமா மழ இல்லையா
இங்க எதுமே இல்லங்க நல்லா வெயில் செம்ம வெயில் காட்டுதுங்க ஆனா இங்க வெயிலாலயுமே எங்கயுமே போக முடியாம வீட்லயே அடஞ்சிருக்க மாரி இருக்கு உங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்க மானிங்ல இருந்து
மார்னிங்ல என்ன பண்ணி நார்மல்தா ரொட் டீன் ஹவுஸ் ஒர்க்குதா வீட்டு வேலதா காலேல டிஃபன் செஞ்சோ மதியோ வந்து லன்ச்சு கால்ல என்ன இட் இட்லியு பம்பாய் சட்னி இருக்குல்ல அது செஞ்சேங்
பாம்பே சட்னியா
ஆ ஆ ஆமா ஆமா
பாம்பே சட்னி
இட்லி
கடல மாவு போட்டு செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே அதுவா
ஆ ஆமாங்க கடல மாவு தாங்க கடல மாவ கரச்சிட்டு அதுக்கப்பறோ நம்ம நார்மலா தக்காளி தொக்கு வதக் குறோல்ல அந்த மாரி வதக்கிட்டு அதுல நம்ம இப்போ என்ன பச்ச மெளகா போட்டுக்குவோ மத்த மெளகா தூளு காஞ்ச மெளகா போடாம பச்ச மெளகா போட்டு வதக்கிட்டு
பூரா எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே கொஞ்சோ சொல்லுங்களே நானு கண்டிப்பா நா செஞ்சி பாக்குறே
ஒண்ணு இல்லங்க நம்ம நார்மலா தாளிக்கோ இல்ல எண்ணெ ஊத்தி கடுகு, உளுத்த பருப்பு அதெல்லா போட்டு வதக்கி ட்டு சீரகோ அதெல்லா போட்டு அதுக்கப்பறோ வெங்காயோ கட் பண்ண வெங்காயம் போட்டு வதக்கிட்டு பூண்டு வந்து என்ன பண்ண நசுக்கி போட்டு அதயு வதக்கிட்டு தக்காளி ஒரு தக்காளியே போது அதுக் க்கு நறைய ஒரு மாதிரி ஆயிடு ஒரு தக்காளி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்பறொ நடுவுல பச்சை மொளகா நம்ப காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்ச மிளகா போட்டு நல்லா வதக்கிட் டு கொஞ்சமா உப்பு மஞ்ச தூள் போட்டு ந அதையு வதக்கிட்டு நல்லா வதங்கன பிறகு என்ன பண்ணுனா நம்ம கல்லமாவு கரைச்சி வச்சிருக்கோல அத வந்து என்ன போனோனா அதுல ஊத்திட்டு நல்லா கலக்கிட்டு கொதிச்சி அது வந்து நல்லா சுருண்டினு திக்கான பிறகு நிறுத்தினு அவ்லதாங்க
சேரி சேர் அப்ப நீங்க காரத்துக்கு த கொழம்பு மிளகாலா எதுவுமே போட மாட்டீங்ளா வெறும் பச்ச மொளகா மட்டுந்தா போடணுமா
ஆமா இதுக்கு நா பச்ச மிளகா மட்டு்தா போடுவ மத்தவங்க எப்டி செய்யறாங்க என்னன் தெரில நா அது மட்டு தா போடுவ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க
நா வந்து காலைல கோவிலுக்கு போய்ங்க பக்கத்துல ஒரு ஊர்ல திருவிழா இருக் குங்க எங்க ஊர் பக்கத்ல அதனால காலைல வீட்டுக்கு வந்து எல்லாத்தையுமே வீடு தொடச்சி அம்மாவு அப்பாவு கூட சேந்து அண்ணியு இருக்காங்க அவங்களு சேர்ந்து எல்லாமே வீடு செஞ்சாங்க அவங்க மேல வீடு எல்லாமே பெருக்கி மொழுவுனாங்க இங்கியு அப்பாம்மா ரெண்டு பேரு சேந்து வீடு தொடச்சி பெருக்கிட்டு அப்பறொ தொடச்சாங்க தொடச்சிட்டு பூஜை சாமான் எல்லாமே கழுவி கோ போட்டு வெச்சு எல்லாமே ரெடி பண்ணி வெச்சு டாங்க ஆ நாளைக்குமே ஒரு விசேஷொ இருக்குங்க நாளைக்கு வீட்ல வந்து தாலி பிரிச்சு கோக்குறாங்க எங்க வீட்ல அண்ணா அண்ணிக்கு அவ்ங்களுக்கு ணாயிருக்கு அதனால வீட்ல எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டு ட்ரெஸ் எல்லாமே போயிட்டு ஷாப் பிங்லா பண்ணிட்டு வந்தோ போய்ட்டு துணி எல்லாருமே எல்லாருக்குமே எடுத்துட்டு வந்தோ
எங்க போய் துணி ட்ரஸ் எடுத்துட்டு வந்தீங்க
பக்கத்லே இருக்குங்க இங்க வ ஒரு கிலோமீட்டர் தாண்டி போனாலே பக்கத்லே கட இருக்கு நல்லாருக்கு அங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எல்லாருக்குமே தேவன்ற பொருள்லா போய் வாங்கிட்டு வந்தோ நாளைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கறதுனால எல்லாருமே அங்க அங்க பிஸியா இருக்காங்கங்க நான்தா எந்த வேலயு செய்யாம வெட்டியா ஒக்கந்துட்ருக்க
போய் சாப்டுட்ட ம் சொல்லுங்க சொல்லுங்க
நீங்க அ காலைல பாம்பே சட்னி வெச்சுட்டீங்க மத்தியானொ என்ன பண்ணீங்க
மதிய என்ன பண்ணனா சாதொ வடிச்சிட்டு இது சேப்பங்கெழங்கு இருக்குல அதுதாங்க காரக் கொழம்பு அது அம்மாதா செஞ்சாங்க நா செய்ல
அது நல்லாருக்கு
ஆ அதுதாங்க அதுக்கப்றொ பீட்ரூட் பொரியல் பண்ணாங்க நீங்க வீட்லலா குக் பண்ண மாட்டீங்ளா எதுவு சமைக்க மாட்டீங்ளா
க்க தெரியாதுங்க கொஞ்சொ கொஞ்சொ சமைப்ப அம்மா இல்ல அப்டின்னனா வேணா சமைக்க ட்ரை பண்ணுவ இப்ப அண்ணி வன்ட்டாங்கத அதனால நானு சமைக்கணுன்ற பக்கமே போறதே கெடையாதுங்க நா ஜாலியாய்ட்டே இப்ப
அண்ணி வந்துரவே நீங்க ஃப்ரீயாய்ட்
ஆமா கொஞ்சொ கொஞ்சொ செய்யட் தெரியு எனக்கு இந்த வெஜிடெபிள் ரைஸ் அந்த மாரிலா செய்ய தெரியு க தக்காளி தொக் கலா வெக்க தெரியு இந்த சாம்பார்லா பெரிய ப்ராசஸா இருக்க மாரி இருக்க அதனால அந்த பக் க்கலா நம் போறதில்ல கொஞ்ச கொஞ்சொ சமைக்க தெரியு என்னால முடி இது வரைக்கு நா சமைச்சு நா சாப்டுப்ப அதுதா
சரி சரிங்க
கண்டிப்பா இப்ப நீங்க எல்லாம் சொல்லும் போது ஆஹ் பிரண்டெல்லாம் கூட வந்து கொழுக்கட்டை எப்டி செய்யணும் கேழ்வரகுல வந்து ஆ புட்டு சாப்பிடணும்ன்னு ரொம்ப ஆசையா இருந்ததுங்க ஆ புட்டு சாப்பிடணும் ஆசையா இருக்கவே ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் கேட்டேன் அவங்க எப்டி செய்யணும்னு சொன்னாங்க அத வச்சு சமைச்சி
எப்டி செஞ்சீங்க புட்டு நீங்களா செஞ்சீங்களா இல்ல அம்மா யருனா ஹெல்ப் பண்ணாங்களா இல்ல உங்க ஃப்ரெண்ட சொன்னத வச்சி நீங்களாவே செஞ்சீங்களா
வீட்ல அம்மா தான் செஞ்சாங்க
செரி செரிங்க மத்த வேலலாம் என்ன பண்ணிட்டு இருப்பீங்க நீங்க ரொட்டீனா இன்னைக்கு வீட்டுல எல்லா என்ன மாரி ஒர்க் பண்ணுவீங்க
நான் வீட்ல இருந்தேன் அப்படினா எக்ஸாம்காக படிச்சுட்டு இருக்கேங்க அதனால டெய்லியுமே கிளாஸ்கு போயிட்டு வருவேன் இப்ப வெயில் ரொம்ப அதிகமா இருக்குவும் வண்டி வந்து இல்ல கூட்டு போய் கூட்டுவறதுக்கு என்னை அதனால வந்து இப்போதைக்கு வீட்டுல இருக்கேன் கிளாஸ்க்கு போயிட்டு அங்க படிச்சிட்டு மதியானத்துக்கு மேல கிளம்பி வீட்டுக்கு வருவேன் கவர்மெண்ட் எக்ஸாமாக படிச்சிட்டு இருக்கேன் சோ போயிட்டு வர்றதுக்கு க்கு அப்டி கரெக்டா இருக்கும் எங்கெங்க படிக்கவும் எங்கங்க மைண்ட் அப்டியே வந்து கொஞ்ச நாள் படிக்கிறேன் கொஞ்ச நாள் பிரேக் விட்டுறேன் அதுலயே டச் இல்லமா போயிடுது ஓடிட்டு இருக்கு உங்களுக்கு எப்டி போகுது வீட்ல
இங்க என்ன படிக்க தான் சொல்றாங்க நான தான் நான தான் இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு இருக்கேன் வீட்டு வேலை தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் பி எட் முடிச்சிருக்கேன் இப்ப எது இன்னும் பண்ணல இதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் இயர் வேணும் எம் மே டு எதுன பண்ணணும்ட்டு ஐடியா இருக்கு இங்கு இப்பதிக்கு
டீச் ஆ டீச்சர்க்காக படிக்கிறதா ஆ சேரி சேரி படிங்க படிங்க
நீங்களும் படிங்க எக்ஸாம்க்கு கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க
கண்டிப்பாங்க முயற்சி தான் பண்ணிட்டு இருக்கேன் க்கேன் படிக்க முடியல அந்த அளவுக்கு வந்து உடம்பு வந்து ஒத்து கொடுக்க மாட்டேங்குது மைண்டு வந்து ரொம்ப மக்கர் பண்ணுது அந்த மாரி அப்டியே போயிட்டு இருக்கு ஆனா இதுக்கு மேல வர வழி இல்ல ஒரு ஆறு மாசம் நம்ம கொஞ்சம் படி கண்டினியூஸா ஆரம்பிச்சோம் அப்டின்னா எத பத்தி யோசிக்காம படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்ப அப்ப கொஞ்சம்ட்டுறாங்க அப்டியே போகுது ம் ஏன்னா ஆ அப்டின்னா எப்பவுமே ஒரு தொடக்கம் இருந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க நடுவுல வந்து இடைவெளி விடக்கூடாது அது விட்ட அதே பழக்கம் வரும்னு சொல்றாங்க ஆனா நான் ஒரு நாள் தானே செரி நம்ம இருந்துருவோம் அப்டின்னு இருந்துடுறேன் அந்த ஒரு மாசம் ன்றது ஒரு வாரம் மேல கூட நீடிட்டு அப்டியே போயிடுதுங்க
செரி செரிங்க நீங்க என்ன பண்ணுங்க கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணிக்கங்க நம்ம வந்து இப்ப இது பண்ணனும் அப்டி பண்ணணும் பிளான் பண்ணிட்டீன்னா அது படி செஞ்சிக்கலாம் நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் அப்டின்னு விட்டா விட்டோம் ஏன்னா நானுமே அப்டிதான் பண்றேன் எதுவுமே செரி கொஞ்ச நேரம் பொறுத்து பண்ணலாம் அப்டின்ட்டு நினைப்பேன் என்ன பண்ணும்னு அப்டியே விட்டுருவேன் நாளைக்கு பண்ணிக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு விட்டுருவேன் நம்ம தான் கொஞ்சம் நம்மளை வந்து மாத்திக்கணும்
கண்டிப்பா நெறய பேர் ஆனா சொல்றாங்க தான் என்னன்னா காலையில எழுந்திருச்சோம் அப்டின்னாலும் இல்ல நைட்டே கூட அதுக்கு அடுத்த நாள் நம்ம என்ன பண்ணனுன்றது போட்டு வச்சுக்கோங்க அது படி நடந்துக்கோங்க அப்டின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பட் எனக்கு கா அது ரொம்ப கஷ்டமா இருக்கற மாரி இருக் க்கு நம்ப வந்து ஒரு நாள் ஆரம்பிக்கிறோ அப்டினா அதுவு எனக்கு வந்து அப்டியே போகணு அதுவா போகணு அப்டின் ஒரு ஆச இருக்கு ஆனா அப்டியா போகணு அப்டின்னா நம்மளால முயற்சி முன்னேற முடியாது நம்மளால வந்து முடியாது சொல்றாங்க இதுக்கு இதுன் சொல்லிட்டு நம்ப வந்து ஒரு டேபிள் போட்டு வெச்சிருந்து நீ இப்டி இந்த டைம்ல இது பண்ணணு அப்டி இப்டின் இத் பண்ண அப்டின்னாதா உன்னால முன்னேறி போக முடியுன் நெறைய பேர் சொல்றாங்க நானே இதுக்கு வேல கண்டிப்பா முயற்சி பண்ணி பாக்கறே
கண்டிப்பாங்க நீங்களு முயற்சி பண்ணுங்க நானு முயற்சி பண்றே ஏனா நானுமே அப்டிதா உங்களுக்கு நா சொல்றே ஆனா இருந்தாலு நா நானுமே அந்த மாரி பண்றதில்ல ஆ பாட்டுக் எதனா ஒரு வேலை செஞ்சுட் டு அப்டியே இருந்து லேசியா தா இருந்துருவே
டு இப்ப கொஞ்ச பிஸியா இருக்கீங்க வீட்டு வேலை எல்லாமே செய்றீங்க நீங்களே யூஸ்ஃபுல்லாதா பண்றீங்க ஆனா நா மட்டுந்தா இப்டியே சுத்திட்ருக்கே எ கொழந்தைக்கு
இல்ல நீங்களு எக்ஸாம்காக படிக்கிறீங்க க்ளாஸ் போறீங்க அதனால எதுவு ப்ராப்ள இல்ல நீங்க வந்து கொஞ்ச இது ட்ரை பண்ணி பண்ணுங்க அவ்ளோதா வேற எது ல்ல பெருசா
கண்டிப்பா கண்டிப்பா
உம் உம் உங்க ஊர்ல எல்லா என்ன ஃபெஷல் நைட்டுக்கு என்ன தோசைதா ஊத்துவோ மத்ய செஞ்ச சாம்பார் இருக்கு
நீங்க என்னவோ கேட்க வந்தீங்க
உங்க ஊர்ல எல்லா என்ன ஃபெஷலா இருக்கு வாலாஜால அப்டின் கேக்கறே ஏனா எங் அத்த வீடு அங்கதா இருக்கு நாங்க வந்திருக்கோ அத ந வாலாஜா பஸ் ஸ்டாண்ட்டு வரைக்கு வந்திருக்குமே தவித் த்து அத தாண்டி வந்ததில்ல அங்க கோவில்லு அந்த மாரி எது ஃபெஷல்
இங்க கோவில் இருக்குங்க எங்க தன்வந்திரி கோவில் பக்கத்துல இருக்கு அ பெருமாள் கோவில் இருக்கு அவர் வந்து எப்டின்னா மருத்துவர் வேடத்துல இருக் காங்கன் சொல்ட்டு சொல்லுவாங்க உள்ள வந்து நெறையா பண்ணுவாங்க ராசி நட்சத்திரத்துக்கு ஏத்த மாரி நல்லா பண்ணுவாங்க அந்த கோவிலுக்கு போனு அப்டினா அம் பாய்ஸ் இருக்காங்கல்ல அவங்க வந்து ஷர்ட்டை கலட்டிட்டு தா போனுன் சொல்ட்டு அங்க ஒரு ப்ரோசி
ஆமாங்க நாங்களு ஒரு டைம் வந்திருக்கே எங்க அத்தயங்க தா கூட்டுன் போயிருக்காங்க ஆனா எனக்கு அந்த கோயில் தானேன் ஞாபகில்லைங் இப்ப நீங்க சொல்லவே தா ஞாபக வந்திருக்கு
ஆ சின்ன வயசுல நாங்க போகும் போது அது வேற மாரி இருந்துதுங்க இப்ப வந்து வேற மாரி கட்டிட்டாங்க அங்க போனு வந்து ஷர்ட் போடக் கூடாது பசங்குளுக்குன் சொல்லுவாங்க ஏ அப்டின்னா அங்க வந்து மருத்துவர் பீதியா வந்து எல்லா செடி மரோ அதெல்லா வெச்சிருப்பாங்கன் சொல்வாங்க அந்த செடி கொடி மரோ எல்லா மூச்சு காத்தெல்லா அ பசங்களுக்கு வந்து காற்றா வந்து அது வெளியிட் அதனால வந்து ஆ ட்ரெஸ் இல்லாம இருந்தா நல்லது லைக் எப்டின்னா மேல ஷர்ட் இல்லாம இருக்கிறது வந்து நல்லது அப்டின் சொல்ட்டு சொல்லுவாங்க
சரி சரிங்
போக மாட்டாங்க ஒரு சிலர்ல்லா பசங்கெளுக்கு ட்ரெஸ் கலட்டிட்டு அந்த வெக்கமா இருக்குல்ல அதனால பசங்க நெறைய பேர் வரமாட்டாங்க
ஆ சேரி சேரிங்க உங்ககிட்ட பேசுனது ரொம்ப் என்னங்க
இல்ல பக்கத்துல அதுதா பேஃம்ஸா இருக்கு கண்டிப்பா நீங்க ஒரு நாள் வந்து பாத்துட்டு போங்க
ஆ வரங்க கண்டிப்பா அந்த பக்கோ வந்தா நாங்களு வரங்க உங்ககிட்ட பேச த்ந்துக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க நம்ம அடுத்த உரையில சந்திக்லா அ நன்றி